கேக்குதாக்கா
ஆஹ் கேக்குது பாப்பா எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே
வீட்ல இருக்கவுங்க எப்டி இருக்காங்க
எல்லாரும் நலம் அங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க்கா
சாப்ட்டீங்ளா
டங்க்கா நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டே இன்னு இல்லப்பா இனிமேல்தா சாப்டோனு
ஐய டைம் ஆகுதே
ஏனோ பசிக்கவே இல்ல வீட்டுலதான்ற இருக்கேன்னு பசிக்கவே இல்ல அதும் ப்ச் தெனம் யாராவது சமச்சு குடுத்தா சாப்டணும்னு தோணு தெனமு நானே சமைச்சு நானே சாப்டறது போர் அடிக்குது ஆஹ்
டுக்குதா போனு
நா அம்மா வீட்லதா இருக்கேன்
அப்ப அம்மா சமைக்க மாட்டாங்ளா உங்களை
அம்மாவல்லா சமைக்க மாட்டாங்க நான்தா சமைப்ப அம்மா வந்து மேல் வேலதா அம்மாக்கு வந்து துணி துவைக்கிறது பாத்திறோ வெளக்குற வேல அவுங்க வேல
எங்க
ரெண்டே வேலதா வெப்பா நாந்தா இவ்வளோ கஸ்டப்பட்ற
இல்லக்கா அது இல்லக்கா துணி தொவைக்கெற் தாக்கா கஷ்டமே
துணி வந்து பைப்புல தண்ணி வருது அப்டியே தண்ணி தொறந்து உட்டு தொவைக்கிறதா உ ப நிக்கெற கல்லு வேற
ஓ ஓ
பைப்புல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு அத அவ்ளோதா அலசிட்னா வேல முடிஞ்சு போயிரு இங்க அப்டி கடையாது வெங்காயோ உளிக்கோணு பூண்ட கட் பண்னோனு சமைக்கோணு சோறாக்கணு ஆமாம் பாப்பா
காடன் மாரியா
ஆ ஆமா
ஆ
வரீங்களா
எங்கக்கா டயம் இல்ல டைம் இருக்கமோது
டி ரோஸ் செடி மல்லிப்பு செடி அப்பறோ குண்டுமல்லி ஊசி மல்லி மதுர மல்லி அப்பறோ வந்
ஊசிமல்லியா
ஊசிமல்லி ஆ ஊ சிஊசியா இருக் பூ அடுக்கடுக்காருக்கு ஆ அது வேறமல்லி இது ஊசியாட்டக்கே இருக்கு அந்த பூ அப்பறொ வந்து ஆ பூக்கு டெய்லி சாமிக்கி கட் வெச்சிட்ருக்க அப்பறோ வந்து கருவப்புல்ல செகப்பு கொய்யாக்கா ஒன்னுருக் குது வெள்ள கொய்யாக்கா ஒன்னு இருக்கு சீத்தாப்பழொ அப்பறொ மாதுளம் மரோ புங்க மரோ பாதனிக்காய் மரோ
பூண்டா
க்கு என்னப்பா
பூண்டா
புங்க மரன்னு சொல்லுவாங்கள இந்த நிலழ் தறது
தெர்லயேகா
ஆஹ் அது ஒரு மரோ இருக்கு மாமரோ இருக்கு அப்பறோ வந்து என்ன மரோ அப்பறம் இது குச்சி கிழங்கி மறவழி கிழங்கு
ஓஓ இதெல்லாம் எப்படி மெயின்டென் பண்றீங்க
இய்யோ இல்லப்பா அது பாத்ரூ ரெண்டு நாள் கிளீன் பண்ணி விட்டுருவோ அதெல்லாம் மெயின்டென் பண்ணிடலாம் ஏன்னா அவருக்கும் செடி வளர்த்துறது பிடிக்கு ஆஹ் தண்ணி ஆறு பக்கம் தான் அங்க குழிக்கிறதாயிருந்தா வீட் லீவ் அதிகமா குளிக்கமாட்டான் ஆத்துக்கு தான் போயிருவோம் இங்க ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கட்டு எங்க ஊரு எங்க வீடு
உம் ஆஹ் ஆஹ்
ஆறு அமராவதி ஆருன்னு சொல்லுவாங்க அங்
அமராவதி ஆறா அதெல்லா புக்குலதான் கேள்விப்பட்டுருக்கேன் அமராாவதி ஆறு அஹ்
ச் அதான் வாங்கயிங்க வந்தீங்கன்னா பாக் லாம்
அங்க உங்க கிட்டியா
ஆமாப்பா ஏதோ பெஃஸ்டிவல் வாங் ங்க நான் சொல்றே கால் பண்றே வாங்க
எ எப்டி பொங்கல் எல்லாம் ரொம்ப இதுவா கொண்டாடுவீங்களா
பா இங்க நீங்க இருக்கிற சிட்டிய அவ்வளவு கொண்டாட மாட்டீங்க
இல்லக்கா அம்மா வீட்டு்ல லாம் கொண்டாடுவாங்க
ம் ம் இந்த சென்னை ஸ்லாங் அப்படியே இருக்குது அந்த ஊரு லேங்குவேஜ் அப்படியே தெரியிது
ஓ ஓ
நல்லா இருக்கு எனக்கு அப்படிதான் ஒருத்தன் அங்க வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆயி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க காலேஜ்லாம் ஒன்னா படிக் ஃபிரெண்ட்டு அவங்களுக்கு கல்யாணோ ஆயி பையன் ஒண்ணு எனக்கல்யண ஆய் பைய ஒனு பொண்ணு ஒன்னு
ஆஹ்
அப்றோ இன்னொரு பொண்ணு திருவள்ளூர் அது அதுவு அந்த பொண்ணு எங்க கிளாஸ்மேட் அந்த பொண்ணு பேரு என்னனா ஆஹ் அவளு என் கிாஸ்மேட் தா காண்டக்ட்டே கிடையாது இப்போ என்ன பண்றானே தெரில
ஹ் ஹம்
உஹ் படிக்கும்போதுதா இப்ப நல்லா ஜாலியா இருக் மேரேஜ்னு ஒன்னு அய்டுச்னா அவ்ளதா எல்லா குழில தள்டறமாரிதா
ஆனா எங்க ஊர் தா எல்லா ஃப்ரெண்டு அப்போ கூட பேச முடில பா முள்ள
உம் நா ரொம்ப ஜாலி சீக்கிர அடல்ட் ஆயிருவ பாப்பா எல்லாத்
உம் உம்
சீக்ரமிங்கள் ஆயருவோ மிங்ளாயிருவோம் சீக்ரம் பேஸ்லனாலும் வலுக்கட்டாயமா பேசிர்வ இப்போ என்னத் மாரி எதையுமே கொண்டுபோப்போரது கடையாது அவ்வள ஒரு நாலு வார்த ஒரு சந்தோஷமான வார்த இதுதா உஹம் சண்டை போட்டாங்கு வச் கீழ அவங்ளே சண்டை போட்டாங்க நானே தா போய் பேசுவ நானே சண்டை போட்டாலு நானே தா போய் பேசுவ
ஏ என்ன உனக்கு இப்போ றோ அதுவுமே வராதான் கேட்பாங்க கோப்பட்டு என்னத்துக்க அட்டைக்கு போற அப்டின் சொல்ட்டு என் வீட்டுக்கார்ட்டையு நா சண்ட போடுவ அவரு முரண்டு பிடிப்பா அப்டி ஆனா லேடிஸ் வந்து எல்லா எறங்கி போ மாட்டாங்க நா எறங்கி போவ அவர் எறங்கி வரமாட்ட அப்டி
அதுனா உண்மதாக்கா
என்னப்பா
அதுனா உண்மைதா லேடிஸ் யாரும் எறங்க மாட்டாங் சீக்ரமா
நா எறங்கி போயிருவ
ஆஹ் ஆஹ்
நா எறங்கி போயிருவ என்னத்துக்க இப்போ இவர்கிட்ட நா கோவப்பட்டு நா என்ன நாளைக்கு முகத்துல இவர் முகத்துல தா நா முலிச்
ஆமா ஆமா
நீ வேறு யாரு வந்து நம்மள பாக்க போறது கெடையாது நமக்கு யாரு சப்போர்ட் பண்ண போறது சொல்லிட்டு வாய் தொறந்து சொல்லிட்டு போயிருவாங்கொப்பா சொல்றவங்களுக்கு ஒண்ணும் கஷ்டமெல்லாம் கெடையாது எவ்ளவோ கஷ் துன்பங்கள்ல்லா பட்டு மேல வந்துதா வந்தோ ஆனாலு வந்து சொல்றவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா பாக்குறது யாரு இவங்கதா பாக்குறாங்க அதனால நம்ம எறங்கி போறதுனால தப் தப்பே கெடையாதில்ல
ஆமாமா நம்ம கொஞ்ச அனுசரிச்சு போனாதா
கத
இல்லல்லக்கா இப்போ நம்ம அனுசரிச்சுப் போனதா எப்டி எல்லாத்துமே தாண்ட முடியு நம்ம அவங்களுக்கு மேல மேல பேசினு வந்தா நம் அப்பதா இதுவாக முடியு
அதனால கோவப்படுவே கோவப்பட்டாலு எவ்ளோ சண்ட வந்தாலு நாந்தா எறங்கி போவே அவரு எறங்கி வரமாட்டாபிடி சாரி எம் மேலே தப்பா இருந்தா ஆஹ்
பாப்பாவெல்லா அடிப்பீங்களாஹ்
அடியா பாப்பால்லா அடிக்க மாட்டே வாயிலயே சொல்லி திருத்திருவே தம்பி இப்பிடி பண்ணாதியா அப்பிடி பண்ணாதியா சொல்லி் கொடுப்பே அப்டி எக்ஸ்ட்ரீமா கோவ வந்தாதா அடிப்பே அவனுக்கே தெரியு ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலந்தா ஒரு அடி அல்லது ரெண்டு அடி தா அடிப் பதுக்கு மேல அடிக்க மாட்டே
ஆஹ் ஆஹ்
அ பொறுமையா சொல்லுவேன் தம்பி இப்பிடி பண்ண கூடாது நம்ம பாப்பா நம்ம தம்பி நம்ம அப்பா அப்பிடி சொல்லி் குடுப்பே அப்பிடியே ரொம்பத் சேட்டை பண்ணாத்த ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சிருவே ரொம்ப போட்டு கொழந்தையில போட்டு வாட்டி வதக்க கூட அப்ப நம்ம பேச்சி சுத் சுத்தமா கேட்கவே மாட்டானுங்க அவங்க ட்ரிக்ல எறங்கி போகணு இப்போ நம்ம கடைக்கு கூட்டி அஹ்
அஹ்ஹா அவுங்க அவுங்க பசங்களு சாப் செம்ம அடி அடிப்பாங்க
ரெண்டு அடி அடிப்போம்பா உம் சேட்ட அது கொழந்தைக்கு தெரியாது பா அவுங் பண்றது இப்போ ஏதாவது கடைக்கே கூட்டிட்டு போனுனு வச்சுக்கேயேன் அம்மா எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னு கேப்பான் அவன் வந்து வாங்கி தெறத்த விட நான் என்ன பண்ணுவேனா அவனுக்கு புடி அவனுக் அவ அவனுக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு புடிக்கிறதா பொ பொருளா வாங்கி குடுப்பேன் ஏன்னு கேட்டா எனக்கு இது வேணும்னு கேப்பான் தம்பி அத விட இது நல் எல்லாம் இருக்கும் உனக்கு புடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி வுட்டுறுவேன் அப்படியான்னு சொல்லிட்டு அவனும் மாறி திருவியா
ஆமா
அப்ப அவங்க கேக்குறது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்தா நம்மளுடைய மதிப்பு தெரியாம போயிடும் இதெல்லாம் ஒரு கொழந்தை வளத்துறதல ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு பாப்பா
ஆனா அத்த வீட்டுல இருந்தாங்க அவங்க என்னென்ன கேட்பாங்களே அதெல்லாம் வாங்கி குடுத்திருந்தாங்க ஆனா இப்ப அவனுங்க இப்ப பெருசாயிடுவோம் வீட்லயே இரு இருக்க மாட்டானுங்க எங்கே போறானுங்க வரானுங்க
ம் இப்ப நம்ம நம்ம சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டாங்க எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டாங்க
ஆஹ்
ஆனா நம்ம இப்படி சொல்லி ஓ நம்ம அம்மா அப்பவே இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்க அவங்களுக்கு அதெல்லாம் புரியும் நம்மளை பாத்தா கொஞ்சம் பயம் இருக்கும் குடும்பப்பா பயம் இருக்கணும் மரியாதை இருக்கும் ணும் அப்பதான் நம்ம சொல்றதல்ல கேப் கேப்பாங்க எல்லாமே கேட்க தேவ ஏதோ ஒரு சில வர்டுகள்ளாம் கேட்பாங்கள ஆனா எல்லாம் இப்போ நம்ம ரொம்ப செல்லம் குடுத்து பழக்கிட்டே வச்சுக்க நம்ம வார்த்தையெ சுத்தமா மதிக் விட்டு கெடைக்காது போயிருவாங்க உஹ அதுக்காகதான் சொல்றேன் இங்க அப்பாவும் அதான் சொல்லுவாப்படி சொல்ற பேச்சு கேட்டு வளத்து அடிக்க கூடாது அன்பால பேசி திருத்தோணு அப்டின்னு
ம்
ம்
பால்வடிக்கி எங்கன்னா போறாங்களாக்கா
இல்லப்பா பா பால்வடி எல்லா போயிட்டுருந்தா
அ
பால்வடி போயிட்டுருந்தா அப்புறோ உனக்கு எந்தெந்த ஊர் பிடிக்குப்ப தூரமா மலை பிரதேசம் ல்லா பிடிக்குமா
புடிக்குக்கா மூணுாறுலா வரணுன்னு ஆச அங்கல்லா போணுனு ஆனா இப்ப அங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக் வா அதெல்லா இங்க இருக்கிற வெயில் தா அங்யு இருக்குமா
இல்ல இல்ல இங்க கொஞ்ச கம்யா இருக்குப்பா
அங்க கொஞ்சோ கம்மியா இருக்குமா
ஆமா இப்போ எ ங்க ஊருக்கு இந்த கோயம்புத் தூருக்கு கொஞ்ச கிளைமேட் பாக்க ஆனா கோய்ம்ப்த்தூர்ல இன்னு நல்லாருக்கு
ம் ம்
கோய்ம்ப்த்தூர் கேள்விப்பட்டுரு
அ கேள்விப்பட்டுருக்கங்க அங்கதானே பழலா கோயம்பேடா கோயம்புத்தூரா ரெண்டு ஒண்ணா
கோயம்புத்தூர்
அப்போ கோயம்பேடு வேறியா
கோயம்பேடு உங்க ஊர் சைடுப்பா
அதான்க்கா ரெண்டு வேற வேறையான்னு கேக்குறே
ஆமா ஆமா வேற வேற கோயம்பேடுங்றது உங்க ஊர் சை சைடு மெட்ராஸ் பக்கத்துல கோயம்புத்தூருங்கிறது இங்க அவுட் ஆஃப்
அ அ
ஸ்டேட்டு அ அந்த மாரி இங்க வந்து கொஞ்ச எங்க ஊரு கம்பேர் பண்ணவு கோய்ம்ப்த்தூர்ல கொஞ்சோ நல்லாருக்கு கோய்ம்பத்தூருக்கு கம்பேர் பண்ணவு ஊட்டில கொஞ்சோ நல்லாருக்கு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்து ஊட்டி அ என்னப்பா எங் எங்களுக்கு அதுக்கு ஒன் ஒன்ற கிலோமீட்டரு ஒரு ஒன்ற மண் நேர டிரவல் ஆகும்பா
ம் ம்
அ அதெல்லா ஊட்டிக்கு வந்து இங்க இருந்து கரு கோயம்புத்தூர் ஒன்ற மண் நேர ஆவு கோய்ம்ப்த்தூர்ல இருந்து ஊட்டிக்கு ஒன்ற மண் நேரம் ரெண்டு மூணு மண் நேரத்துல போயிரலாம்
ஆஹ்அஹ்
ஊட்டி அப்பறமே மேட்டுப்பாளையம் இதெல்லா மேட்டுப்பாளையம் பிளாக் தென்றல் அதெல்லாம் பக்கோ
ஆஹ் ஆஹ்
ஆ கொஞ்சோ கொஞ்சோ பக்கம் ஒன்ற மண் நேரம் ரெண்டு மண் நேரத்துக்குள்ள போயிறலாம் அப்பறக்கும் கொடைக்கானல் இப்படி போயிட்டா எங்க ஊர் பழனி சைடா அஹ் பழனி ஆஹ் ஆஹ் தாராபுரம் பழனி திண்டுக்கல் கொடைக்கானல் இது பக்கோ
ஆஹ் ஆஹ்
இப்ப தேனி கம்பம் இதெல்லாம் எங்க ஊர் சைடு தான் இதெல்லாம் இப்ப இந்த வழியா போலாம்
அஹ்அஹ்
தேனி நா இன்னு போனதில்ல ஆஹ் இங்கே கம்பமெல்லாம் போயிருக்கே அப்பறோ இந்த எங்க வீட்டுக்கார சைடு போனோம்னா நாமக்கல் கொல்லிமலை அதெல்லாம் பக்கோம்
கொல்லிமலைக்குத் தான் இப்ப ஹஸ்பண்ட் போயிட்டுந்தாரு
நல்லா இருக்கா
அங்க எப்டி சொல்றது மல தானக்கா அங்க ஃபுல்லா
ஆமாப்பா மல தான்
ஆஹ் நல்லாத்தான் இருக்குன்னு சொன்னாரு
அவ்வளவா இருக்காது சும்மா பாக் க்கலா அவ்வளோக்
அவ்வளோ தான் கோவில் மட்டும் ஏதோ சிவன் ஏதோ இருக்குன்னாங்க
த்ராதீஸ்வர்
ஆஹ் அங்கதான் போயிட்டு வந்தாங்க
ம் அங்க இருக்கு அப்பறோ கீழயு எங்க கொலதெய்வக் கோயிலே அங்கதான் இருக்கு பாப்பா
ஹலோ
ஆஹ் அலோ